ஹலோ அக்கா சொல்லுக்கா
அதுதான் அதுங்க ஆபீஸ்ல அப்டியே அடிச்சுிக்கிச்சீங்க சண்ட போட்டுகுச்கிங்க ஒ நே ஒரு குறிப்பிட்ட டைமுக்கு அப்பறம் பாக் கியா மஞ்சின் சில நேரத்துல்லா பேசாம பேசாம இருந்தாங்க பாரு
ஆமா
அ அதெல்லாம் உனக்கு தெரியுமான்னு தெரில நா மஞ்சு பக்கத்திலேயே இருந்ததுனால விஷயம் எல்லாமே எனக்கு தெரிஞ்சிருச்சு
மஞ்சக்கா ஆனா ஓரளவுக்கு பொண்ணுங்களுக்குல்லாம் இது பண்ணுவாங்க்கா பாக்கியா அப்டி கிடையாது
வந்து சப்போர்ட்டு பண்ணா என்னா ஒன்னும் பால் சிங் விஷயத்துல கொஞ்சம் இதா ஆயிடுச்சு மஞ்சக்கா
அப்டியா அவ்ங்க ஏக்கா வெளியே போயிட்டாங்க உண்மையாலுமே வேல கெடச்சு போய்ட்டாங்களா
ஆமா அவுங்க வீட்டுக்காரு ரயில்வே ஸ்டாஃப் தானே அவங்க வீட்டுக்காரு
ஆம்மா
அதனால டிரான்ஸ்பர் பண்ணிட்டாங்க பா பாண்டிக்கு அவுங்கள
அதுநால்ல அவுங்க போய்ட்டாங்க
அதனால அக்கா அங்க போயிச்சு கொஞ்ச நாள் காண்டக்ட்ல இருந்துச்சு அக்கா அதுக்கப்றோ பேசுறத நானே நித்தின நம்பர் எல்லா போயிடுச்சு அக்காது என்டந்துது
அப்டியா அவ ஆனா நல்ல யோகோக்கா அங்க நல்லா ஸாடாஃப் தா நெனக்கிற
க்கு மஞ்சக்கா போனோனே பாக்கியா ஒன்னு ஃப்ரீயா ஆயிடுச்சு ஆ சாப்பாடு ஆ வெள்ல தொட்டிட்டாங்க அதையு
ட
அந்த அம்மாவு பிரச்சனைல இந்த மாரி பிரச்சனைல்ல மாட்டீகுனுதா அம்மாவ வெள்ல தொரத்துனாங்க
இது என்ன பிரச்சன மாட்டுச்சு பாக்கியா
ஆ என்னன்னா நியூவா பசங்க போய் ஜாயின் பண்ணிருக்கானுங்கல்ல அதுல வந்து ஒரு பைய கிட்ட ஆமா அந்த பசங்க இவுங்க வந்து ஆம்பள பசங்க கூட தான நல்லா லிங்க்ல இருப்பாங்க இவங்க
ஆமா எப்பயுமே அப்டிதா இருப்பாங்க
பசங்கள்ட அதிகமா இருந்து நா பாத்தது கெடையாது பாக்கியாவ ஆம்பள பசங்களுக்கு அவ்ளோ சப்போட்டு பண்ணு
வலியு பேசுறது நம்மள பாத்தா எரியு அதுக்கு ஆனா எ டீம் அப்பலந்தே அது போய்த்துடா அப்பா க்யூ சி கி இவ வன்டா அதனால பாக்கியா நமக்குா தா அது இல்லாம போய்ச்சே
ஆமா ஆமா நா அது வந்து பாத்தன்னா அந்த பைய கூட கொஞ்சோ லிங்க் ஆயி அம்மா அப்டி அப்டின்னு இருந்துருக்குது இருந்து வீட்டுக்கெல்லா கூட்ணு போறா அவுங்க வீட்டுக்காரு தா அடிக்கடி வெளில போயிடுவாருல வீட்டுக்கு கூட்னு அப்டியே அந்த நம்ம வர தெருவுலே தான அவுங்க வீடு இருக்கு
ஆமா
அப்டே அப்டி இப்டின்னு அந்த பைய கூட இருக்கவே அந்த அரசலபொரசலா ஆபீஸ்ல பேசவே மேனேஜர் கூட்டு கேக்கவே ஆமா அப்டின்ற மாரி பேசி பெரிய பிரச்சனயாயி தா அம்மா அந்த விஷயத்துனால தா வெள்ல வன்சு இ அதுவோ
அவுங்களே வெளிய அமுச்சுட்டாங்களா
அஞ்சர வெள்ல அனுப்பி உட்டாரு இல்ல இது செட் ஆவாது ஆபீஸுக்கு கெட்ட பேரு வெள்ல போங்கன்டாரு
அவுருதா இருக்காரா க்காமொத இருந்தாரே அவரு பேரு என்னது அவர் மேனேஜர் என்ற இன்னோர்தரு இருப்பாரேக்கா
ஹேச் ஆரு விக்கி கேக்குறியா
விக்கி இல்லக்கா வேற ஒருத்தவருக்கா அதா இப்ப இ அதர் கண்ட்ரி பர்சன் மாரி ஒருத்தர் இருப்பாரே
இது செட்ரிக் தான நம்ப இருக்கும் போதே போய்ட்டாரே
ஆ செட்ரிக்‌ ஆமா நம்ப இருக்கும் போது போய் தா விஜய்னு ஒரு மேனேஜர் வந்தான்ல
நம்ம இருக்கும் போது விஜய் நா இருந்த வரைக்கு விஜய் மேனேஜர் வர்ல நா சத்தியா அந்த பிரச்சனை வந்தோனே வெளிய வன்ட நானு
ஆமா அதுக்கப்பறோ விஜய் வந்தா புதுசா எங்கள போவேணாண்ணா நா பாத்துக்கற இதுக்கப்புறோ எதுவு நடக் காதுன்னா
ஆ ஆ ஆ
அதுக்கப்புறோ இப்ப யாருக்குராங் விஜய் தா இருக்கா வேறயார எதா இருக்காங்களா
விஜய் தா இருந்தாரு விஜய் ஒரு தடவ நா என்னோட பி எஃப் காக நா ஃபோன் அடிச்ச விக்கிக்கு விக்கியு பார்க்கிங்கு சரியான ரெஸ்ஃபான்ஸ் குடுக்கலா எனக்கு இவ தா சொன்னா பி எஃப் நம்பர் வந்துச்சு பி எஸ் பி எஃப் நம்பர வாங்கி அமௌன்ட்டுக்கு இது பண்ணு அப்டின்னு சொல்ட்டு இவ என்ன சொன்னா
ஆமாங்க எனக்கூட இருபதாயிரமோ இருபத்தஞ்சாயிரமோ வந்துச்சுங்க பிஎஃப்பு
ஆ எனக்கு பதினெஞ்சாயிரோ வந்தது நா தா சீக்கிரமா நின்ட்டேன்ல
ஆமா ஆமா கரெக்ட் கரெக்ட் தா
ஆ அதெல்லா வந்து சொன்ன ஒன்னே நா ஃபோன் பண்ணி கேட்டே ஏய் ஏய்
ம் ம்
கேட்டவுன்னே அவ இல்ல இப்பல்ல இப்ப வரல அப்ப வரலன்னு எனக்கு இது பண்ணிந்த மாரி கோவோ வந்து அப்புறோ அவ மேனேஜர் நம்பர் குடுன் சொல்லி மேனேஜர் நம்பர் வாங்கி இது போல நாங்க ஒர்க் பண்ணோ சார் இந்த மாரி ஒரு இஷ் யூ நா வெள்ல வந்தேன்னாவ நாங்க வெள்ளாட்டுத்தனமா தா அது பண்ணுனோ எந்த ஒரு தப் ப்பு நா பண்ணல வெள்ளாட்டுத்தனமா விஷ்யோ அது பெரிய இசுவாக் கி என்ன வெளியில எடுக்கணு எப்பிடி என்ன வெள்ல எடுக்கணுன்னு தெரியலன்றதுனால இந்த ஒரு இஷுவ வச்சு என்ன வெளில எடுத்துட்டா பால்சிங் மோசமான ஆள் அவரு எனக்கு ஜாப்பு நீங்க எது பண்ணலாக் பரவால்ல எனக்கு பிஎஃப் நம்பர வாங்கி கொடுங்க அப்டின்ன
ம் ம் ம்
அதுக்ப்புறோ மறுநள்ளே எனக்கு பிஎஃப் நம்பர வாங்கி குடுத்துட்டா
பரவால்லக்கா அவரு இப்ப அவரு இருக்காரா இல்லையா
தெரில இருக்காரா என்னன்றதே அதுக்கப்புறோ பிஎஃப் நம்பர வாங்கி கேட்டா நானு அவர்ட்டயே கேட்டே ஆ நா வரட்டுமா சார்னு சொல்லிட்டு ஜாப்பு கேட்டே இல்லம்மா இவங்க வரைங் இன்னு என்ன பண்ணிருக்காங்க மெயில்ல வந்து நீங்க இங்க திருட்ன மாதிரியு திருடுனத வந்து அந்த பொண்ணு தா உண்மையை ஒத்துக்கன்னு உங்களுக்கு மெயில் போட்டுக்குற மாரிதா உங்களோட மெயில் போட்ருக்காங்க நா திருடுன மாரி நா திருட்னன்னா
அப்படின்னு மெயில் போட்டாங்க பணத்தையே திருடுன மாரி
ஆமா சத்யா வந்து எ ஏ டி எம்ம திருடி என்னோட அக்கௌண்ட்ல இருந்து பணத்த எடுத் த்து அவங்க இது பண்ணிட்டாங்கன்றா மாரி சத்யா வந்து மெயில் இது பண்ணி கிரேட் பண்ணி அனுப் அவ அக்கௌண்ட்லருந்து அனுப்புன மாரி பண்ணிருக்காங்க
அது ஒரு அது சத்தியமா ஒரு இது வரை ஆகிப்போச்சுக்கா ஒன்னு இல்லாத விஷ் யோ இப்பிடி ஆயிப்போச்சு அவ உன்னன கேட்டுருக்குன்னு டேரக்ட்டா நா சொன்னதெல்லா வந்து இது பண்ணேலக்கா பாஸ்மிர்சிங் சொன்னதுதா அவ செஞ்சானே அப்ப
தெரியு சத்யா அப்ப வந்து பால்சிங் சொன்னததா செஞ்சான்னு எனக்கு தெரியு
ம் பால்சிங் சொன்னதா அவ வந்து செஞ்சாலே தவுர நம்ம சொன்ன நம்பல இப்ப நானே அந்த வேல செஞ்சாலு என்னையுமே அதா பண்ணிருப்பா அவ
ஆ அதுதா நா என்ன சொன்னே நானு அப்பயு நா என்ன சொன்னே சத்தயா கிட்ட சத்யா இந்தவோதா இருக்கு இதுல எதனா ஒன்னு காணா போயிருந்தாலோ எதனா ஒன்னு நடந்துருந்தாலோ நீ சொல் சொல்ற இதுக்கு நா பழி பே நா பழம் தேவாத கூட இந்த மாரிலா போயிட் டி எம்ல எடுத்து ஒழிச்சு வச்சு எத்தன நாள்லு கீபோர்டு அடியெல்லல்லா ஒழிச்சு வெச்சின்ட்ருக்குறே அவன் வந்து அதெல்லா கண்டு புடிச்சி எத்தன நா மூணு நாள் நாலு நாள் கழிச்சு கூட எடுத்திருக்குறா அப்பல்லா இது பண்ணல இப்ப மட்டு என்னா அப்டின்னா
ஏ தேவாவுக்கு தெரியாதா எல்லாமே
தேவாவு சொல்லியிருக்குறா எங் என்னோட் அப்ப ஏ டி எம்மு அதே மாரி தா காணா போச்சு எனக்கு அவங்க மேலதா டவுட்ருக்கு அப்டின்னான்னா தேவா கேட்டுக்க
அக்கா அவ் அவலா வந்து நன்றி இல்லாதவங்க்கா
இல்ல நா
ஹோட்டல்லாம் போய் சாப்ட்டா அவன் என்ன பண்ணாக்கா ஒரு ரூபா செலவு பண்ண மாட்டா ஒத்த ரூபா நம்ம வாங்கி வர சாப்ட்னு உக்கானு இருப்பா
இப்ப உங்களோட ஏ டி எம் எடுத்து அதுல பர்ஸ்னல் நம்பர் பின்கோடு தெரியாம நா எப்டி எடுப்பே அது
எப்டிக்கா எடுக்க முடியு
அன்னக்கி சரி ஏ டி எம் கார்டு சப்போஸ் போன் அ அந்த பொண்ணு மெயில் அனுப்புன மாரி இருக்குதும்மா நா இப்ப உங்கள எடுத்தன்னா எப்டி மறுபடியு நீங்க அவுங்கள உள்ள எடு ப்பீங்க இவுங்க இந்த மாதிரி இஷ்யூல தான வெளியில போயிருக்காங்க அப்டின் சொல்லி என்ன இது பண்ணுவாங்கம்மா தப்பா எடுத்துக்காதீங்க அப்டின்னாவே சரி இது எல்லாமே கிரேட் பண்ணது ஃபுல்லாவே பாத்தீங்கன்னா விக்கிம் பால்சிங்க் தா கிரியேட் பண்ணாங்க கிரியேட் பண்ண வெளியில எடுத்துட்டாங்க அவுங்க ஆனா வந்து என்னோட ஒர்க் பண்ணதுல வந்து எங்களால மைனஸ் கண்டுபிடிக்க முடியலன்னு இத வச்சுதா என்ன வெளியில எடுக்கணும்னு எடுத்தாங்க ச நீங்க குடுக்கலனானு பிரச்சன இல்ல நா வேற எட்த்துல வேல செ இது பண்ணி குடுத்துர்றே அப்டின்னே சரிங்கம்மா நீங்க பேசறதப் பாத்தாலே தெரியுது சப்போஸ் நீங்க பண்ணிருந்தீங்கன்னா இவ்வளோ தைரியமா ஃபோன் போட்டு அ பி எஃப் நம்பர் கேட்க மாட்டீங்கல்ல இவ்ளோ தகிரமல்லா பேச மாட்டீங்களா அப்டின்னா சார் நா எந்த தப்பும் பண்ணல ஒன்னுமுமே என்கிட்ட இருக்கு இதோதா இருக்குன்னு சொல்லி அவ கையில நா குடுத்தே அவ அக்கௌன்ட் இருந்து நா காசு எடுத்து த்துருந்தாலோ எதனா ஃபோர்ஜரி பண்ணிருந்தாதா என் மேல தப் எதுமே பண்ணலேங்க
பத்தி யாருக்கு தெரியாது எல்லா ஆனா அக்கா நிக்கல்சன்னு அவுங்கல்லா இருக்கிறாங்களா இன்னு ஆஃபிஸ்
இருக்காங்க இருக்காங்க இன்னு எல்லாமே எல்லாருமே தா இருக்குறாங்க
சந்திரனா இருக்குறாரு இன்னு
எல்லாருமே இருக்குறாங்களா
என்ன சொல்ற அவுங்கல்லா இன்னு இந்த ஆஃபீஸ்ல சம்பளம் வாங்கி என்னாக்கா பண்ணுவானுங்க
ட்டுல வந்த தம்பிங்க மட்டும்தா பால்சிங்கால வெளியில போயிருக்கானுங்க
யாரு புரியல
நைட் ஷிஃப்ட்லல்லா வருவாங்கல்ல
ஆமா சந்தோஷ் அவன் பேரு சந்தோஷ் அனா
குரேஷீ முரளி இந்த முரளி எல்லா நம்ப இருக்கும் போதே போனது முரளி சைட்ல எல்லா நா அவுங்க ஊர்ல இருந்து சைல்லந்தெல்லா வருவாங்க பாரு
ஆமா பினாகத்துல இருந்து வந்த பசங்க எல்லாரையும் போயிட்டாங்களா
போறானுங்க எல்லா பால் சிங் பண்ண வேல
இப்ப இ பகல்ல இருக்கிறது நிகல்சன்னு சந்திரா சந்திரா கிறாரணு
சந்த்ரா இருக்குறாரு மணி அண்ணன் இருக்குறாரு
மணியன்னுக்கு கல்யாணம் ஆயிருச்சாக்கா
இல்ல அதெல்லா தெர்லடி நானு இவன் கிட்ட மட்டுந்தா நா எனக்கு வந்து அங்க ஒரே ஒரு ஆள் சப்போர்ட் பண்ணது யாருன்னா இவன் மட்டும்தா அக்கா நீ வெள்ளாடுக்க ம்மா பண்ண விஷயந்தா அதுதா அவுங்க வந்து ஆனா பாத்தா இது தேவாவு சேந்து சொன்னா பாத்தி தியா அதுதான்கா அவன் பண்ண அங்க தப்பே அவனு அந்த எடத்து இல்ல அந்தக்கா அப்டி பண்ணிருக்காது சும்மா வெளாட்டுக்கு சும்மா எப்பயுமே என்னதயு அந்த மாரி தா எடுத்து மறச்சு வைப்பாங்க அப்
அப்டின்னு ஒரு இது சொல்லிட்டு இருந்தா அங்க ஒண்ணுமே நடந்திருக்காது அவன்தா பாஸ் சுந்தர் வீஸிங்கு முழு வீக் கடந்தான்ல்ல லவ்வர்ஸா சுத்திக்கிருந்தால்ல அவங்க தா
ஆ புரியல ஆ அதனாலே சொன்ன அவன் வந்து பால்சிங்ட்ட வந்து அடிமையாயிட்டான் இப்ப பால்சிங் சொல்றததா அவன் கேப்பான் புரியு
பச்ச குத்திட்டாங்க்கா அதுதாக்கா என்னாலே ஏத்துக்க முடியல அவுங்க பொண்டாட் இன்னு வந்து எதுவு கேக்கலையா
தெர்லயே எனக்கு என்னான்னு
பச்சக் குத்தினா அவன தெரில டீ பி வச்சிந்தான்
தெரியாதே எனக்கு
ஐயோ பச்ச குத்தி பால் சிங் இங்க டீ பி வச்சிருந்தாம்ப்பா பால்
வெளில வந்தோன்னா வந்த உட்னே சத்தியா நம்பள பிளாக்கு த்தி கிடாசுன்னா தேவாது பால்சிங் து எந்தந்த நம்பரு உன்னுது இவன்ந்து எழில்து இவங்க மூணு பேர் நம்பற தவிர மீதி எல்லா நம்பருமே பிளாக்லிஸ்ட் தூக்கிகிடாச்சி எல்லாத்தையும டெலிட் பண்ணி கடாச்ட்டே
ஆமா பின்ன சத்தியாலாம் என்ன ஆனா எப்டி இருக்கா
என் மெயில் இருக்குங்க எனக்கு சேட் பண்ணாடி இப்ப போன மாசம் சேட் பண்ணா எனக்கு
யார் சத்யாவா
த்தியா சேட் பண்ணா எனக்கு மெயில்ல என்னோட
சத்தியாவ மெயில்ல சேட் பண்ணா
எனக்கு சேட் பண்ணா அத நா உனக்கு ஸ்கிரீன்ஷட் எடுத் அனுப்பற பாரு நானு எனக்கு சேட் பண்ணா அவ அக்கா சாரிக்கா சாரிக்கா நா அப்ப பண்ணது தப்பு தா அது நா இப்ப வரைக்குமே அதனால நா கஷ்ட ப்படுற ஒருத்தவங்கள நம்ப கஷ்டப்படுத்தினா நம்ப லைஃப்ல எவ்ள கஷ் ப்படுவோன்றத நா புரிஞ்ச அப்டி அ அந்த சேட்ல அவ சொல்றா என்கிட்ட நா பண்ணது தப் பு தா கா நீங்க அவ்வளதரம் சொல்லியே நா கேக்கலக்கா இப்ப பேசி என்ன பிரயோஜனம் சத் எனக்கு அப்ப வந்து அந்த அந்த இடத்துல என்னோட பேரு இப்ப வரைக்
க்ளோசா நம்ப பழகுனா நம்ம மூணு பேரு ஒன்னா தா போய் ஒன்னாதா அ வந்தோம் நீ வந்து நம்பலல்ல
ம் இப்ப வந்து நீ சொ
அக்கா என்னோட முன்னாடியே அவ பழக்கங்க்கா உனக்கு நா வந்து லேட்டா வந்த எனக்கு அதுக்கு முன்னாடி அவ கரெக்ட்டு தானே
ஆமா ஆஷா இவளுங்கல்லாம் எங்க டீம்ல தானே இந்தாளுங்க
ஆமா ஆமா இவங்கல்லாம் இதுக்கும் முன்னாடி வந்தவங்க அப்டி பண்ட்டாங்க ஆனா அவ வந்து நம்புல உன்ன நா நம்புன அளவுக்கு கூட அவ நம்பாத விட்டாக்கா
இப்ப சொல்லி என்ன ப்ரோஜனம் என் பேரு அந்த இடத்துல கெட்ட பேரா தானே இருக்கு அந்த பேர என்னால மாத்த முடியலல்ல அப்டின்ன நானு சாரிக்கா உங்க போன் நம்பர மட்டும் சென்ட் ன் பண்ணுங்க நா உங்ககிட்ட பேசணுனா இல்ல வேணா சத்தியா அப்டின்ன அப்பறம் அவளோட நம்பர எனக்கு சென்ட் பண்ணா
அவ நம்பர் உன்ட்ட இருக்காப்பா எனக்கு சென் பண்ணுங்க நா பாக்கறேன் பேசறேன் எப்டி இருக்குறா கல்யாணம் ஆனது எதுமே தெ தெர்ல ஆயிடுச்சா என்னான்னு
சீ ன்னு இழுப்புவான் இப்ப என்ன எப்டி இருக்குன்னு தெர்ல ஆளு
ஆளு ஈ ன்னு கிடக்கும் அ ஆஸ் டெய்லியும் டேப்லெட் சாப்பற ஆளா அது அக்கா இருக்கா நெக்ஸ்ட் கால்கா